வணக்கம் ப்ரோ காலை வணக்கம் ப்ரோ
ஓ காலை வணக்கம் ப்ரோ காலை வணக்கம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நல்லாகிறே ப்ரோ நீங்க ப்டி கீறிங் ப்ரோ
ம் நல்லாகிறே ப்ரோ சாப்டிங்கிளா ப்ரோ
சாப்ட சாப்ட ப்ரோ நீங்க சாப்ட்டீங்ளா ப்ரோ
ப்ரோ ச ஏ ப்ரோ சாப்புல்ல ப்ரோ இதுக்கப்புறமாதா ப்ரோ‌ சாப்புண்ணோ ப்ரோ
அ என்னா ப்ரோ சாப்ட்வீங்க இதுக்கப்பறோ
இதுக்கப்பறமா தா ப்ரோ எங்கனா வெளிய போனோ ப்ரோ கடைக்கி பசங்கூடோ
அப்டியா ப்ரோ
எல்லா லீவ் போட்டுக்கிறான்னுங் ப்ரோ பசங்க காலேஜுல வேற ம் இந்த ஹாஸ்டல்ல கிற ப்ரோ அதா அப்பறோ அப்டியே லீவ் போட்டானுங்கோ ப்ரோ சென்னைல ப்ரோ
வேல எங்க ப்ரோ
சென்னைல ப்ரோ காலேஜ் வந்து இன்னா காலேஜ்னா ப்ரோ இது ப்ரோ
எது அப்டியா ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ரோ என்ன ப்ரோ படிக்கிரிங்கோ
ப்ரோ இது ப்ரோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோ
அப்டியா ப்ரோ நல்லது நல்லது ப்ரோ
அதா ப்ரோ எல்லா அதா ப்ரோ
அனா ப்ரோ
ப்ரோ சொல்லு ப்ரோ
இல்ல ப்ரோ நம்மளுக்கு எதுனா சீட்டு கிடைக்குமா ப்ரோ அங்க ஏனா போய்னுக்ற இப்போ அட்மிஷனு
ப்ரோ சீட்டு இப்ப எதுவு இல்லை இல்ல ப்ரோ
அப்டியா சீட்டு இல்லிங்ளா
ம் ஆமா ப்ரோ ப்ரோ அதா ப்ரோ வந்து ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல நீங்க வந்து எக்ஸாம்லா எழுதி தா ப்ரோ உள்ள வர முடியு
அப்டியா ப்ரோ
ஆமா ப்ரோ ரொம்ப எல்லா புது புதுசா பண்றாங்க ப்ரோ ரொம்ப கஷ் டமாயிடுச்சு ப்ரோ
ஆமா ப்ரோ
ப்ப காலேஜ் உள்ளே ரோ காலேஜ் உள்ளயே ஹாஸ்ட ல் ப்ரோ வெளிய எல்லா போக முடியாது ப்ரோ இப்ப இப்ப சாப்படறதுக்கு வேனா உடறாங்க ப்ரோ வெளிய போய் சாப்பிட்டு வரலாம் ப்ரோ அந்த மாதிரி
ஆ செரி செரி செரி ப்ரோ
காடு தா ப்ரோ அப்டியே உள்ள போய் சுத்தினுக்றது தா ப்ரோ பசங்கோட
இல்ல ப்ரோ நம்ப பைய ஒருத்த ஆவடியில் படிக்கிறா ப்ரோ வேல் டெக்ல அவனு இன்ஜினியரிங் தா படிக்றாம் ப்ரோ ஏ ஐ இன்ஜினியரிங்கு சூப்பரா காலேஜ்லா செமையா இருக்குதா ப்ரோ சொல்றா ஜா நம்புளுக்கு இன்ஜினியரிங் செட் ஆவாதே ப்ரோ
இன்ஜினியரிங்தா ப்ரோ
ஆனா அண்ணா யுனிவர்சிட்டில வெறு இன்ஜினியரிங் மட்டு இல்ல எல்லாமே இருக்குதுல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா ப்ரோ நீ என்னா வேணுமோ வந்து சேரு ப்ரோ
ஆ ப்ரோ ஆ நம்ம நண்பர் வேற ஃபோன் பண்றாரு ப்ரோ என்னா பண்றத் தெர்ல
ப்ரோ அப்டி எல்லாம் போய் பண்ணக் கூடாது ப்ரோ
ப்ரோ நம்ப வந்து அத்தா ப்ரோ ஃபோன் எடுக்குல
சேரி ப்ரோ சாப்ட்டீங்ளா
சாப்ட்டன் முன்னதா ப்ரோ சொன்னே நீங்க எங்க ப்ரோ
இல்ல ப்ரோ மன்ச்சிரு ப்ரோ எதோ ஒரு இதுல கேட்டே ப்ரோ நாஸ் சாப்பல்ல ப்ரோ அத்தா கேட்ட
சேரி ப்ரோ எதுனா கொரிர் கிரிர் போட்டுவுட்டுங்ளா ப்ரோ எதனா ஆட்ரு போட்டுவுட்டுங்ளா
ப்ரோ இல்லல்ல ப்ரோ இல்ல ப்ரோ பரவால்ல ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ அ அப்புறம் ப்ரோ என்ன ப்ரோ உங் ஊ ர்ல என்னா ப்ரோ ஃபேமஸு
எங்க ஊரு எந்த ஊர்னே கேக்லியே ப்ரோ நீங்கோ
ப்ரோ சொல்லு ப்ரோ பாத்துக்லா
நம்ப ஊரு வந்து ஜோலார்பேட்ட ப்ரோ
ஆமா ப்ரோ சூப்பர்ப் சூப்பர் ப்ரோ ஆ ப்ரோ ஜோலார்பேட்டில்தா ப்ரோ நாங்க இப்போ ஜோலார்பே ட்டில்ல ப்ரோ நாங்க வந்து
ம் திருத்தணி‌ ஓ அங்க கரெட்டு கரெட்டு ப்ரோ அந்த இதெல்லா ஆயிச்சாங் அ அ அ அ ஜோலார்பேட்ல என்னா ப்ரோ நம்ப ஊர்ல வந்து மலக்குது ஏலகிரி மலக்குது டூரிஸ்ட் ப்ளேஸுகு இது நெறிய எடோங்குது
ஆமா ப்ரோ என்னா ப்ரோ அது மலையில்னா ஒரு ஸ் பெசலு
மலையில என்னான்னா மலையில வந்து போட் ஹவுஸ் இருக்கு பார்க்குங்க இருக்கும் ப்ரோ நறிய நெறையா பேரு ச்ச மலையில அங்க இருக்கு ப்ரோ உள்ள மேல கொளோ ஊருங்கல்லா இருக்கு ப்ரோ
அ ஆமாவா புரோ இன்னா ஊரு புரோ எப்பிடி புரோம் ம் எல்லா ஆளுங்கள்லா இருக்கறாங்களா
ஆ இரு ப்பாங்க ப்ரோ ஊர்னா ஆளுங்க இருக்க தான செய்யு ப்ரோ ஸ் செய்வாங்ப்பா ஆமா அது டூரிஸ்ட் பிளேஸ் தோ ஹில் ஸ்டேஷனு இது எப்டிப் அப்புறோ ஊட்டி கொடைக்கானல் அந்த மார்லா
ஓ மா-மரோ பஸ்ட் த்துல்லா ஏறு போதும்மடா
ரெண் இப்ப அந்த நல்ல ப பயங்கரமான பெசிலிட்டி அப்பறோ பஸ்ஸுகெல்லா பாஸ் பஸ்ட்டுலா இருந்துச்சு ப்ரோ ஒரு நாளைக்கி ரெண்டு பஸ்ஸு அப்புடிதா இருந்ச்சு இப்பல்லா நறைய பஸ்ஸுருக்குது ப்ரோ ப்ரோ பஸ்ல போறவங்க போலா கார்ல போறவங்க போலா போறவங் போலா
புரோ இல்ல புரோ போனோ ப்ரோ ஏலகிரி மலைக்கா போனுனோ ப்ரோ பிளான் பண்ணு பிளான் பண்ண போட்டுருக்கோ ப்ரோ பசங்களு
ஆ ப்ரோ நீங்க எப்ப வரிங்கன்னு சொல்லுங்க ப்ரோ பாத்துக்கலா எல்லா செஞ்சானுங்க ப்ரோ ஆமா ப்ரோ எல்லாம் பயங்கரமா பாத்துக்கலா வாங்க ப்ரோ நம்புருலருந்தே வரீங்க நா ப்ரோ நம்ப இதுகுட பண்ண மாட்
சேரி சேரி ப்ரோ கன்ப்பாம் ஆம் ப்ரோ வர ப்ரோ கன்பாம் வர ப்ரோ
அ ப்ரோ உங்களுக்கு எப்பிடி ப்ரோ த்துல்லலா எப்பிடி சுத்தி பாக்கணு அது மாதிரி எதனா ஐடியா இருக்குதா ப்ரோ
எங்கேயு சுத்தி பாக்றதலா ஒரு சும்மா ஏலகிரி மலை பாத்துட்டு அப்டியே கெலம்பிடுவே ப்ரோ
என்ன ப்ரோ அதுக்கு நம்ப கீழே ரோட்ல நின்டே பாத்துக்கலாமே பு
அதா ப்ரோ மேலேல்லா இல்ல கீழேருந்தே‌ பாக்கருதுதா ப்ரோ நேர்ல பாக் ஆம் ப்ரோ நீங்க இப்ப எங்கு ஊர் வரியா ப்ரோ இப்போ எங்க ஊர்லா வந்து வேற மாரி இருக்கு ப்போ
சூப்பராருக்கு உங்க ஊர்
எங்கூர் ல்ல ஆறு இருக்குது ப்ரோ
என்ன ஆறு ப்ரோ
கங்கை யமுனா ஆறு இருக்குது ப்ரோ
அப்டி ஒரு ஆறு இருக்குதா ப்ரோ அங்க
ஆமா ப்ரோ
தே இல்லயே ப்ரோ இது மாரி திருத்தணில இருக்குதுன்ட்
ஆமா ஆமா ப்ரோ
டி எடுத்து தெரியல எப்டி ப்ரோ இது
இது வந்து சென்னைதா ப்ரோ இந்த சைடு ப்ரோ அரக்கோணங் கிட்ட திருத்தணி
ஆ அங்க எங்க நா கேள்வி பட்டதில்லயே ப் ரோ இக்குதுண்டு நீங்க சொல்லி புத்சா கே செ உடுங்க புத்சா இருக்றத தெரிஞ்சிக்கற்தா
ஆமாமா ப்ரோ தெஞ்சிக்கற்து நல்லத்தா ப்ரோ‌ கேம்மெல்லா ஆடுவியா ப்ரோ என்னா கேம் ப்ரோ ஆடுவ
முலா விளாட்ற துல்ல ப்ரோ அப்ப விளாடிர்ந்த ஏதோ நம்மளுக் தெரிஞ்ச சும்மா இந்த ஃப்ரீஃபயரு பசங் கூட வ்ளாடுவ
ஃப்ரீ ஃபயர் வ்ளாடுவியா ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ ஃப்ரீ ஃபயர்ல என்னா ப்ரோ எப்டி ப்ரோ எப்டி ப்ரோ விளாட்ற து
ஆ ப்ரோ பசங்களாடுவாங்க அது என்னா ஷூட்டிங் கேம்தா ப்ரோ
என்னா ஷூட்டிங் ப்ரோ காகா ஷூட் பண்றதா
ப்ரோ‌ என்னத் ப்ரோ அதுல்லா இல்ல ப்ரோ அது வந் து கன்ன வெச்சி எல்லாரையு சுட்ணு இருக்கணும் ப்ரோ இத்தா ப்ரோ எனிமீஸ் வருவாங்க அவுங்கள
எனிமீனா யாரு ப்ரோ யாப்டி ப்ரோ எனிமீனா இது
வந்து நம்ப்ள மாரி ஒரு நு அ இருக்கற்துல வந்து டீமாவு விளால்லா ஒர் நூறு பேர் வருவாங்க இப்ப நம்போ நம்ம நாலு பேர் ஒரு டீமுன்னா நம்ம நாலு பேர் சேந்து எல்லாரையு சுட்ணும் ப்ரோ
எபி எல்லாரையு சுட்டாவே வின்னா ப்ரோ ஒ
ப்ரோ வேற என்ன ப்ரோ பண்றது
சேரி ப்ரோ இல்ல ப்ரோ நானு அத்தா ப்ரோ எறங்லானுக்குற ப்ரோ ஃப்ரீ ஃபயரு
யாரு யாரு ப்ரோ நம் பசங்கல்லா வ்ளாட்றாங்க ப்ரோ நா வேனா உங்கள லிந்தி லிங்க் பண்ணி உட்ற
சேரி ப்ரோ டைம் பாஸ் ஆனா ஆனா சேரி ப்ரோ காலேஜுல இக்குறாங்க ப்ரோ பசங்க அவள்தா ப்ரோ உடு ப்ரோ பாத்துக்லா உடு ப்ரோ
அவ்ளதா ப்ரோ
வேற ப்ரோ அப்பறம் ப்ரோ எங்க அப்பறம் ப்ரோ என்னா ப்ரோ பண்ற
அப்பறொ என்னா ப்ரோ சும்மாதா ப்ரோ வீட்ல இருக்ற ப்ரோ டிவி பாத்துன்னு
ஏம் ப்ரோ எப்டி எப்டி ப்ரோ இருக்து உங் ஊரு க்ளைமெட்டெல்லா எப்டி ப்ரோ இரு
இப்ப வந்து ஒரே மழையா க்குது ப்ரோ என்னான் தெர்ல காலைல ஒரு ஆற்ர மணிக்கு பாத்தா வெயிலு ப்ரோ செம்ம வெயில் அட்சிஞ்ச்சி ஆறரை மணிக்கே வெயிலு ஆறரை மணிக்குல்லா வெயிலு வன்சே
ஆமா ப்ரோ ஆற்ரை மணிக்கு வெயிலு அடிக்கிதா ப்ரோ என்னா ப்ரோ ஏரியா அது
செம்ம வெயிலு ப்ரோ ஆற்ரை மணிக்கு அதுக்கப்புறமா பாத்தா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல பாத்த அப்டியே கிளைமேட் சேஞ் சேன்ஜ் ஆயிடுச்சி ஒரு மாரி மேகமூட்டமா இருந்து ஒரு எட்டு எட்டு மணிக்கு மேல அப்டியே மழ புடிசிட்சி இப்ப அப்டியே பேஞ்சினேக் க்குது ப்ரோ இன்னு பேஞ்சினுக்குது நிக்கவே இல்ல
சேரி ப்ரோ பாத்து பாத்து இரு ப்ரோ காலேஜ்லா காலேஜ் சீக்கிரமா எங்கனா ஒரு காலேஜ் சேறு ப்ரோ
ஆ ப்ரோ சேந்துல்லாம் ப்ரோ உம்
ஒர்க்லா பண்லியா
பார்ட் டைம் போனும் ப்ரோ கோயம்புத்தூர் போயிட்டு பார்ட் டைம் ஒர்க் பண்ணனும் ப்ரோ
ஓகே ப்ரோ சுப்பர் ப்ரோ என்ன என்ன ஒர்க் ப்ரோ
வந்து அங்க வந்து டேட்டா என்ட்ரி இருக்குது ப்ரோ போயிட்டு ஒரு கடைக்கு வந்து அதெல்லா டேட்டா என்ட்ரி பண்ணோ அதெல்லா பாத்னு
ஓகே ப்ரோ
ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரோ வேலையா பார்ட் டைமுக்கு
பார்ட் டைம் எப்டி ப்ரோ ஆறு மணி நேரோ செய்வே
பார்ட் டைம் வந்து அவுங்க க அந்த டைமிங்ல இருந்து அந்த டைம் மட்டு வந்து டேட்டா ஒர்க் போட்டுவுட்டா போதுமா ப்ரோ பார்ட் டைம் தா ப்ரோ அதுனால பாதி தா ப்ரோ தருவாங்க எட்டு மணி நேரம்னா ஆ ஃபுல் டைம் ஒர்க் இல்லையா ப்
இல்ல ப்ரோ அது ரெண்டு மணி நேரோ மூணு மணி நேரம்னா செய்யலாம் ப்ரோ பார்ட் டைம் எத்தினி மணி நேரோ ப்ரோ செய்வே
வந்து நாங்க வந்து நைட் டைம் ஒக்கு ப்ரோ இது
அப்போ காலேஜ் எல்லா எப்டி எப்டி ப்ரோ காத்தாலிக்கு
காலில போயிட்டு வந்துருவே ப்ரோ நம்மளுக்கு வந்து மூணு மணிக்கெல்லா முஞ்சிட்து இல்ல காலேஜே
ஆமா ஆமா ப்ரோ ப்ரோ மூணு மணிக்கு முஞ்சிருமா ப்ரோ சேந்துட்டியா ப்ரோ காலேஜ் தேடினுக்குறே சொல்லிருந்த ப்ரோ சிட்டி சைடு தா ப்ரோ ப்ரோ மூணு மணிக்கெல்லா உடுவாங்க காலேஜ் எல்லா நீ இங்க வந்து லோக்கலா எல்லா சேந்தீங்கன்னா உங்கள வந்து அஞ்சு மணி வரையு வெச்சுருவானுங்க ப்ரோ அஞ்சு இன்னு நாலு நால்ரைக் இ என்ன மாரி ஓடணுங்
வா ப்ரோ இங்கே நம்ப ஊர்ல ஒரு காலேஜ்ருக்கு ரெண்டு சிஃப்ட் இருக்குது காலைல எட்டு மணில இருந்து ஒரு மணி வரையுதா ப
பரவலய ப்ரோ அந்த மாரி சேர்லாமே ப் ஒ
அந்த மாரி சொன்னா அங்க வந்து கொஞ்சோ வந்து ஸ்கோப் இல்ல ப்ரோ அங்க காலேஜ் நல்லா இருக்கூ எல்லாமே எல்லா ஜாலியா நல்ல இருக்கூ வேலன்னு வரும்போது எல்லா கத்துக்கணு ப்ரோ ஆமா ப்ரோ
ஸ்டாட் பண்ணிறேங்க ப்ரோ
பண்றது ப்ரோ வாழ்க்கைல எவ்வளவோக்குது எல்லா செய்ணு கொல்னு நீ எப்டி ப்ரோ
ஆமா ப்ரோ என்னா ப்ரோ
என்ன ப்ரோ அப்டி இப்டி சொல்ட்டு அம்மா அப்டியே பாப்பீங்க ப்ரோ நீங்க கத்துக்கோ அப்பறோ
அதுதா ப்ரோ போய் அதா ப்ரோ ஒரு மணிக்க போய் சாப்ட வேண்டிது தா ப்ரோ வெளியே போயிட்டு ஜாலியா பசங்க வரானுங்க அ
பண்றது ப்ரோ
ப்ரோ சென்னைல இருக்குறே ப்ரோ நானு எப்டி ப்ரோ அங்க வந்து எப்டி
ப்ரோ ஏன்னா பத்து நிமிஷோ ஆயிச்சு ப்ரோ என்னா பண்றன்னு தெரில சாப்டாம ஒரே ஒரு மாரி இருக்கு
சாப்டு ப்ரோ வீட்ல என்னா செஞ்சு வச்சிருகங்க பாரு ப்ரோ
வீட்ல யாரு இல்ல ப்ரோ எல்லாம் சென்னைக்கு போயிட்டுக்குறாங்க ப்ரோ வீட்ல
என்னா ப்ரோ இது சென்னை ஏன் ப்ரோ சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டாங்ளா ப்ரோ
இல்ல ப்ரோ எங்க அண்ணாக்கு ஆபரேஷன் ப்ரோ ஹாஸ்பிடல அட்மிட்
ஓகே ஓகே பாத்து ப்ரோ பாத்து ப்ரோ பன் பாத்துக்க ப்ரோ ஃபர்ஸ்ட்டு செரி ப்ரோ செரி ப்ரோ செரி ப்ரோ வா ப்ரோ பாத்துக்கல வா ப்ரோ
ம் செ